வணக்கம் சார்
வணக்கம் சார் ஆ வணக்கம் மேடம்
ஆ எப்படி இருக்கீங்க சார்
ஆ மேடம் நல்லா இருக்க மேடம்
ச எங்களுக்கு இது போல வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட் பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா பீரோ இந்த ஜன்னலு அந்த மாரில்லாம் செய்யணு நியூ வீடு கட்டிட்டு இருக்கேன் நானு
ஓகேங்க மேடம்
அதுக்கு எந்த மாரி மரத்துல எல்லாம் ஜன்னல கதவுெல்லா இது பண்ணா நல்லா இருக்கு சார் லைஃப் லாங் நல்லா இருக்கும்
மேடம் அது தெரியும் பட் என என் அது நேம் தெரிய அதோட நேம் தெரியாது ஆ அந்த மர்தவோட பேர் தெரியாது ந மரத்தை பாத்தா கண்டுபிடிப்பேன் வந்து இததுலல்லாம் ஓரளவுக் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுது ஆ தெரியும் ஆ கரெக்டனா நேம் தெரிலங்க மேடம்
தேக்கு மரம் இந்த பூவரச மரம் ஆ அந்த மாரி நறைய மரம்ல்லாம் சொல்லுவாங்க சார்
ஆமா மேடம் இந்த சவுக்கு மர மாட்டு இருக்கு அது பேஸ் பண்ட்டு அதாவது கட்டடம் கட்டும் போது ஆ பூட் அந்த பூட்டன்னு சொல்லுவாங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கட்ரதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேக்கு பார்த்தீங்கன்னா இந்த செளவு காலுளுக்கு கரெக்டா இருக்கு ப்ப அப்புறம் இன்னொரு மரம் பாத்தீங்கன்னா அது கதவுக்கு ந நல்லா இருக்கும் அது நேம் தான் எனக்கு சரியா தெரியல அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டு ஏதோ ஒரு ஓ அளவுக்கு தாங்க மேடம் தெரிய அதோட பைப்லைன் ஜன்னல் பாத்தீங்கன்னா இரும்புலத மேக்சிமம் செய்வாங்க அது மரம்ட்டு எதுவும் இல்ல இந்த ஜன்னல் ல பாத்தீன்னா இரூம் செய்வங்க
ம் ம் ப்ப ரெட் சேண்டல் மரம் எல்லாம் சொல்றாங்க நீ சார் ரெட் சேண்டல்
ஆமாங்க மேடம்
சிகப்பு சந்தன கட்டமரன்னு சொல் சொல்லுவாங்க அந்த மாதிரலாம் பாத்தீங்கன்னா பியூர் சந்தனம் வராது அத சும்மா நார்மல் சந்தன மரம் தான் சொல்லுவாங்க அத
சரிங்கம் அதுப்ப அந்த மாரி உள்ள டீட்டல போய் பாத்ததில்லைங்க மேடம் இருக்கு ஆனா இந்த கார்டன்ல வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அது அதுதான் தேடி இருக்கே மரத்தை அ எனக்கு ஒரு ஏதோ ஓரளவுக்கு தா மேடம் அந்தால தெரியும் பைப் லைனு அதுவும் சேம் அதே மாதிரிதான் தெரியும் அப்புற பில்டிங் எந்த இதுல கட் கட்டனா நல்லா இருக்கு எப்பிடி கட்டனா நல்லா இருக்குன்ட்டு அது தெரியு
ம் ம்
இது சிமன்டுக்கு எவ்வளவு போடணும் மணலுக்கு எவ்வளவு ந்த இது கலவ போடணும் அது தெரியும்
ம்
ஆனா டிரைவிங் கொஞ்சம் தெரியும் இது ஜென்ரலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியு மேடம் நல்லால்லாம் தெரியாது
ம் ம் புரியுதுங்க சார் புரியுது சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்மோர் வந்து எந்த டிசைன்ல போட்டா நல்லா இருக்குங்சார்
என்ன என்னங் மேடம்
ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்ல டோர் டோர் டபுள் டோர்ல எந்த டிசைன் போட்டா நல்லா இருக்கு
எந்த மாரி கேக்குறிங்க டிசைனா இல்ல அதாவ்து அந்த கண்ணாடி சிம் மாரி அதாது சைட்ல கண்ணாடி இருக்கு அ ஒரு டோர் பாத்தீங்கனா எத்தனயாய் எத்தனையோ டோர் இருக் ம் ஆ அது செரியா ஆறுக்கு ஏழு அதாது ஆறுக்கு அஞ்சு என்னமோ சொல்லுவாங்க மேடம் அந்த நெலவு காலு ஹைட் பா தீங்னா ஆரடி அகலம் பார்த்தீங்னா ஒரு மூ ஆறுக்கு மூ அ ஹ ஆறுக்கு நா மூணே ன்னுமோ வருங் மேடம்
அ
அந்த மாரி இது ஒவ்வொரு பில்டிங்க்கு ஒவ்வொரு மாரி நல்லாருக்கு
ஆமாங் சார் இப்ப பாத்தீங்கனா ஒரு ஒரு பில்டிங் அளவுதா பொறுத்துதா நம்ம கதுவு எல்லாமமே செய்ணு செரிங்களா ஆனா பாத்தீங்னா எனக்கு ந்து இப்ப லைஃப்லாங் வந்து இப்ப நடுலல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாரி மழை பேஞ்சுச்சுனா கதுவுல்லா பூர்ண பூத்த மாரி ஆயிட் யோ அப்டில்லா ஒரு மாரி அந்த வண்டுல்லா அரிக்கு பாத்ருக்
ஆமா ஆமாங்க அந்த மாதிரி இப்ப எது வரா வர ம் அ வராதே ஆ நீனா கேட்டு பாக்குறே அப்பா கிட்ட கேட்டு பா கிர எந்த பாரோ போட்டாங்க இப்போ எந்த இது பண்ண நல்லா இருக்குத்துட்டு
உம் உம் உம்
அதான கேட்டு னா சொல்றேங்க மேடம்
உம் உம்
எனக்கு டீட்டெயலா தெரியல ஏதோ தெரியு ஆனா
உங்களுக்கு இந்த டீடெயில்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே கத் து கிணேகான உங்களுக் பியூச்சருக்கு அது நல்லா யூஸ் ஃபுல்லா இருக்கும்ங்கள உங்க டாடிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலா இல்லைங்களா நீங்க
ஆ அதுக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல மேடம் எங்களுக்கு கட்ட போது எந்தெந்த இதுன்னட்டு நா பாத்து பாத்து இது பண்ற மாரி
என்ன பாத்தீங்கன்னா இந்த இந்த மரத்துல பன்னாதா இப்ப பூவ செம் மரத்துலல்லா கட்டல் பண்ணுவாங்க சில பேரு அதுல க்க கதவு பண்ணுவாங்க இந்த வேப்ப மரத்துலக் கூட கதவு கட்டல் அதுன்னு ம ல்லா எதுக்கு பண்ணுவாங்க னா வேப்ப மரத்துல பூச்சி அந்த அளவுக்கு அரிக்காது ஏனா அது அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு தன்மையா இருக் கும்றதுனால அந்த உடனே பூச்சி அரிக்காதுன்னு சொல்லுவாங்க
உம்
அந்த மாதிரி மரங்கள் எல்லா பாத்தீங்கான மத்த மரத்துலா இந்த வார்னிஷிங்கா
ஆமாங்
ஆ அத அடிச்சு ஆ வார்னிசு அடிச்சு அது பூச்சி பிடிக்காத அளவு அந்த ஓட்டலா விழாத அளவுக்கு அது பண்ணி கொடுப்பாங்க ஆனா நம்ம வே இந்த வேப்பமரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாரி இருக்காது நம்மளாவே அதன நார்மலாவே பாத்தீங்கன்னா அது கசப்பு தன்மை இருக்கறதுனால அந்த அளவுக்கு அதுல பூச்சி இது பண் சரி உங்களுக்கு தெரி கேளு சரி நீ வா வீடு கட்டுறோ உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா நீங்க டிசைனா கொஞ்ச பண்ணி கொடுப்பீங்க அப்படினு நினைச்சே சரி உங்களுக்கு தெரியல உங்க டாடிக்கு தா ஃபுல் டிடெயிலஸ்
ம் அப்பாக்குதே எ டூ ஜெட் எல்லாமே தெரியுங் மேடம் ஒர் நா அவ்ளோ பேத்த கேர் பண்ணிர்க்மாட்டாக ஆ அதே நம் ஆ ஆ ஹோம் லோனு லேப் லோனு இந்த ரெண்டுதா நா பாத்தே இப்ப
புரிது புரிது ஆ இது வந்து ஒரு சைட்டு பிஸ் னஸ் மாரிதா நீங்க ரன் பண்ணிக்கலாலீங் சார் இப்ப பாத்தீங்கனா நெறைய பேருக்கு காண்டாக்ட் பாத்தீங்கனா உங்களோட நம்பரதா குடுத்திருப்பாங்க ஏனா உங்க அப்பா வந்தா ஃபோன்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன் நெனைக்கிறே வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த வாட்ஸ்அப்பு இந்த இன்ஸ்டா
எல்லா அ ஆ வாட்ஸ்அப் மட்டுதான் இருக்கு இன்ஸ்டாகிராம் மே ஃபேஸ்புக் இதெல்லா இல்லிங் மேடம்
இல்லிங் சார் அதெல்லா பாத்தீங்கனா இந்த மார்லா நாங்க டிசைன் பண்றோ இந்த மார்லா செய்றோன் சொல்ட்டு நீங்க ச்ச அட்வைஸ்மெண்ட் குடுப்பீங்கன்றதுனால உங்குளோட நம்பர் வந்து அவர் எதுல எல்லாத்திலயு ஆட் பண்ணிர்க்கார்னு நெனைக்கிறே அத பாத்துதா நா உங்குளுக்கு கால் பண்ண நானு
செரி செரிங்க மேடம்
ஏனா நீங் ஃபுல்லு எல்லா டீடெயிலு உங்க அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சு வெச்சுக்கினீங்கனா ப நா இப்ப கேட்டே இல்லிங்ளா என்ன மரத்துல செஞ்சா கதவு நல்லா இருக்கோ கட்டல் நல்லா இருக்கோ பீரோ டேபிள் எல்லா நல்லா இருக்கோ ஏனா நம்பக்கு ரெடிமேடா வாங்கி லி வீட்ல யூஸ் பண்றதோட செஞ்சி வாங்கி வெச்சா லைஃப் லாங்க் யூஸ் ஆவு இல்லிங்ளா
ஆமாங்க மேடம்
சார் உங்குளுக்கு கால் பண்ணி கேட்டே நானு எந்த மரத்துல செய்லான்ட்டு ம்
வேணா சொல்ட்டங்க ச்ச
னா அப்டிங்ளா சார் அவுங்க கிட்டய அவுங்க எப்
அப்பா ஆ அஞ்சர மணி ணி அஞ்சர மணி ஆகுக மேடம்
நீங்க வீட்டுக்கு போறதுக்கு
நா ரூம்லந்துதா கேப்பே
ஓ நீங்க வெளில ஒர்க் பண்றீங்கல்ல
ம்
அப்ப ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுட்தா டீடெய்ல் ஃபுல்லாவே
ஆ ஆமாங்க மேடம்
கா அப்டே நீங்க கேட்டு சொல்லுங்க இப்ப பாத்தீங்கனா எனக்கு ஃப்ரெண்ட் டோர் பாத்தீங்கனா டபுள் டோரா வேணோ உள்ளார இருக்கற ரூமுக்கு பெட்ரூம்ங் கிச்சனக்கு எல்லாத்துக்மே பாத்தீங்கனா சிங்கிள் டோரா எனக்கு செஞ்சு குடுத்த போதோ அதே மாரி க ஜன்னல்லா பா தீவிங்கனா கதவு வந்து ச்ச மர மரத்தால பண்ணியிந்தாலு ஓ எதா அந்த கண்ணாடிலா பாத்திங்கன்னா ஒடையாத அளவு சில கண்ணாடில்லா பாத்திங்கன்ன வெயில் பட்டுச்சுனா சட்டுன்னு விரிசல் விட்ரு செல கண்ணாடிலா லைட்டா சின்ன பொருள் பட்டாலே கண்ணாடில்லா ஒடச்சிக்கு அந்த மாரி இல்லாம கண்ணாடியிலேயே அந்த ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்ருக்கீங்ளா நேம்லா அந்த அளவுக்கு எனக்கு தெரியலீங்க சார் உங்ளுக்கு தெரியுங்ளா
ஆ ஹ அ நேம் எனக்கு தெரியாது மேடம்
தெரியாதுங்ளா அந்த மாரி கண்ணாடிங்லா போட் டு எனக்கு ஒரு ஒரு எ எந்தந்த ரூமுக் எந்தந்த அளவுன் சொல்லிட்டு எல்லாத் ன்மே நா அவுங்ளுக்கு மே ஷர்மென்ட்லா பாத்தீங்கனா எழுதி வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விடுறங் சார் அதே மாரி நீங்க வ அப்பாட்ட பேசி கதுவோ கதுவு ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா என்னன்னா டிசைன் இருக்கு இந்த இந்த டிசைன்லா நாங்க பண்ணுவோ அப்டின் சொல்ட்டு இருக்கும் இல்லைங்
அ அத் நெறைய இருக்குங் மேடம் பாக்ஸ் ஸ்டை கு மயில் போட்ட மார்ருக்கு இருக்கு அப்புறோ காயின்ஸ் கோல்டு காயின்ஸ் அந்த டிசைன்ல நெறைய இருக் கு அந்த பெருமாள் படம் போட்ட அது திருப்பதி இதுப்பா படம் போட்டது நெறைய இருக்கு மே
அ நறையாவே இருக்கு பாத்தீங்கன்னா பூ டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல மகாலட்சுமி போட்ட டிசைன் அப்படில்லா நிறையா இருக்கு இல்லைங்ளா அவுங்கள்ட்ட வந்து பாத்திங்னா எனக் பாத்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்ல கெடைக்கிற மாரி ப சிம்ப்புளாவு இருக்ணு டிஸ் தினா ஆனா பாக்குறதுக்கு நல்லாவு இருக்குனு டிசைன்
ம்
அந்த மரி என்ன மாரி டிசைன்ல்லா பூ டிசைனு சாமி மொஸ்ட்லி வேணா ஏனா சாமி மோஸ்ட்லியா வேணான் சொல்றேனா வீட்டுல வந்து பல பொண்ணுங்களா இருக்காங்கன்னு போது அத அவ்ங்க தொட்டு உள்ள வர்றது கொஞ்ச இதா இருக்குற மாரி இருக்கு எனக்கு எனக்கு கதுல பாத்தீங்கனா மோஸ் சாமி டிசைன் இல்லாம பூ டிசைன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்
ம் ஓகேம்மு
அது என்ன மாரி டிசைன்ல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நா எந்த டிசைன் வேணும்னு சொல்லிட் து நா உங்ளுக்கு நானு ரிப்
ஆஹ் ஓகேங்மேடம்
ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு கதவு ஆஹ் ஜன்னலு அது மட்டு ஓட் டூவீக்ஸ் குள்ளார அதுக்கப்றோ வந்து பாத் தீங்கன்னா எனக்கு இந்த சேரு டேபிளு ரைட்டிங் டேபிளு டைனிங்டேபில்சு டைனிங் டேபிள் பண்ணுவாங்களா சார்
ஆ டைனிங்டேபிள் பண்ணுவாங்க மேடம்
பன்னி பண்ணுவாங்க அத சுத்தி இத்தன சேரு அப்டின்னு
உம் அதுவும் இருக்கு ஏன்னா அங்க இந்த காட தானே இது மரக்கட்
ஹ் ஆசரி அதுதா சாச சார் அதுதா சொல்றே நீங்க அங் நீங்க என்னன்ன செய்றீங்க து ஒரு ஒரு டிசைனு அததுல ஒரு ஒரு டிசைன் மட்டு எனக்கு அனுப்பி வுடுங்க வாட்ஸ்அப்ல நா அது எது தேவ சூஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்றே நானு அதுக்கான பெமென்ட் என்ன நாஓயித் தவ்ன்நீங்க கேட்டு அப்பாட்ட சொல்லிட்டீங்ன்னா கண்டிப்பா நா அத முடிச்சு குடுத்திங்னே பொண்ணுங் நல்லா இருக்குனு நெனைக் ஏன்னா நா சீக்கிரமா பாத்தீங்கன்னா முடிச்சேன்னா எனக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ம்வேல நடந்துட்டுருக்காங் மேடம்
அம்மாங்க சார்
ஓகே ஓகே
உம்
ஆஹ் அப்போ எத்தந்நாளா கட்டிட்டு இருக்கீங்க அதாது வீடு எத்தன் நாளா கட் ட்டிட்டு இக்கீங்க ப்ராப்பரா கியூரிங்லெ இதல்லாமே கரையட் தண்ணி ங்ள ஒரு வீடு கட்டி கட்டி முடிக்கேறதுக்கு எப்பிடி இருந்தாலும் ஒரு ஆறு இப்ப மாசமாகு
இல்லைங் சார் எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா நானு நெக்ஸ்ட் மந்த் வந்து பால் காய்ச்சலான்னுருக்குறோ
செரி செர் இல்லைங்க மேடம் அது ஒரு பில்டிங் தொட்டாவே ஒரு இப்ப ஆறு மாசம் ப்ராப்பரா எல்லா க்யூரிங் இது தண்ணி உடுறது அது காங்க்ரீட்டு பெல்ட் காங்க்ரீட்டெல்லா போறதுக்கு ஒரு ஆறு மாசமாயிரு
இல்லைங்க சார் நா ஒன் இயரா கட்டிட்டு இருக்கேன் சார் வீடு
ஓகே ஓகே மேடம்
அதுக்காகதா சார் அதுக்காகதா சொன்ன நானு எனக்கு இதெல்லா பண்ணி குடுத் குடுத்திட்டீங்கின்னா நானு எல்லாத்தியு ஃபிட் பண்ணிட்டு நானு வீட்ல குடுத்தனம் போறதுக்கு கரெக்ட்டாருக்கு சார் நானு ஓகே ஓகேங் சார் ஓகேங் சார் தேங்க்யூ சார்